ஹலோ மாலை வணக்கம் எப்டி இருக்கீங்க சார் நல்லா கிங்களா
நல்லா இருக்க மேடம் நீங்க எப்
ம் நான் நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நலமா இருக்காங்களா
எல்லா நல்லா இருக்காங்க மேடம்
ஓகே சார் என்ன பண்றீங்க அப்டியா இன்றைய பொழுது எப்டி போச்சு சாருக்கு ம் காலைல என்ன சாப் நாங்க தென்காசி செய்டு சார் எங்க மாவட்டோ வந்து தென்காசி மாவட்டோ ம் ஆமா சார் குற்றாலத்துல இருக்கு ஆனா ரொம்ப இல்ல ஏனா இப்போ அதிகமான தண்ணி வரத்து இல்ல ரொம்ப கம்மியாதா இருக்கு வந்திருக்கீங்களா நீங்கல்லா குற்றாலோ
மா மேடம் போன ரெண்டு மாசோ முன்னாடி வந்தோ அதுக்கப்பறப் இப்ப தட போட்டாங்க இப்ப இப்ப திரும்பி குளிக்க சொல்லிருக்காங்க நெனைக்குற அனுமதி குடுத்துருக்காங்க
கூட இடையில ஒருத்தங்களுக்கு பிரீத்திங் ஆயிடுச்சு அ குளிச்சுட்ருக்கும் போதே அதுக்கப்புறோ ம் ஆமா ஆனா நா இன்னும் போல எங்களுக்கு பக்கத்துலதா இங்க இருந்து ஒரு ஹாஃப்பனவர் வரூ எங்களுக்கு குற்றாலோ ஊர்ல இருந்து
பே எப்பையுமே அங்க கூட்டமா இருக்குமா மேடம்
ஆ கூட்டல்லா ஜாஸ்தியாதா இருக்கும் எங்க பாத்தாலும் நம்ம மக்கள சொல்லவே தேவையில்ல அதுவு சீசன் வந்துருச்சுன்னா சொல்லவே வேண்டா கூட்ட அல மோதிட்டு தா இருக்கும்
ம் இப்ப சீசன் தானே மேடம் போயிட்ருக்கு
ம் ஆமா ஆனா இப்பவுமே இந்த ஜூன் மாசோல்லா என்ன ஆகுனா சாரல் அடிக்க ஆரம்பிச்சிரூ குற்றாலத்துல வந்து நறையா தண்ணி வரூ ஆனா இப்போ வந்து இங்க இன்னு சாரலே காணு ரொம்போ வெயிலாதா இருக்கு வெயிலோட தா என்ன சார் இப்டி கேட்டீங்க வெயில் கொளுத்தி எடுக்குது நாங்களும் மழ வரூ மழ வரும்ன்னு பாக்குறோ எங்க கொஞ்சோ உடே எடை எடையில எடையில ஒரு ரெண்டு மூண் நாள் சீசன் மாதிரி இருந்துச்சு லைட்டா மழை பேஞ்சு
சரி மேடம்
அகேன் திரும்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு மழை மழை வட்டு வெயில் வெயில் வெயிலுன் சரியான வெயிலா இருக்கு மே மாசோ வெயில் மாரி வெயில் அடிச்சிட்ருக் உங்க ஊர்ல எல்லா மழை பே மழை பேய்யுதா
நாங்க இங்க மதுர போன நேத்தா மழை பேஞ்சுச்சு
ப்படியா மதுர சைடா ஓகே ஓகே சுக சுகர் இந்த உங்க ஊர்லல்லா ஏகே மா ஏ ஆமா வந்துருக்கே க்கியமான வேல்ட்ருக்குல்ல அங்க வந்துருக்கோ மதுரையில ட்ரெஸ் எடுக்குறதுக்கு ரெண்டு வாட்டி வந்துருக்கோ
செரி மேடம் ஏக் கிய அகமத்தா
சரி ஆமா ஏ கே அகமது ஆமா
எங்க வந்துருக்கீங்களோ
ம் ஆமா அங்கல்லா எதோ சீப்பா கடைக்குன்னு சொல்ட்டு சொன்னாங்கன்னு ரெண்டு வாட் டி வந்தோ
சேரி மேடம்
அங்க வர்றதுக்கு என்ன பண்ணுனா காலையிலே ஆறே முக்காலுக்கெல்லா இங்கிருந்து ட்ரெயின் ஏறணு ட்ரெயின் ஏரிட்டேனா அங்க பத்து மணிக் லா வந்து இங்க ரீச் ஆயிருவோ
சேரி மேடம் அப்ப ஆமா அப்பதா வேகமா எடுத்துட்டு
ம் நாம திரும்ப ரிட்டன் மூணே முக்கா கல்கெல்லா இருக்குது ட்ரெயின் அதுக்குள்ளயே டக்குன்னு எடுக்கணு
அ எடுத்துட்டு ரிட்டன் ட்ரெயின்லே போய்டுவீங்ளா
ரிட்டர்ன் ட்ரெயின்லேயே போய்டுவே ஏனா எனக்குல்லா பஸ்லா செட்டாகாது நா வந்து வாமிட் பண்ணுவே அதனால எங்க அப்பா ட்ரெயின்லே கூட்டு வந்துட்டு ட்ரெயின்லேயே கூட்டு போய்டுவாங்க காருமே எனக்கு செட்டாகாது உங்க ஊர்லருந்து எவ்ளோவு தூரோ சாரே கே அஹமது
இங்கேருந்து ஒரு கா மண் நேரோ தா மேடம் நாங்க இங்க தா அரசரடிதா ஆமா பெரியார்லருந்து பக்கோ
அப்போ நீங்க ஈஸியா போயிட்டு வந்துருவிங்க
ஆமா மேடம் இங்கேருந்து பக்கோ தா
ஓகே ஓகே சூப்பர் அப்புடி இருந்தா நல்லாதா இருக்கு நம்ம நினைச்சப்பலா போய்கலா
ஆமாமா அப்புறோ அந்த மீனாட்சி அம்மன் கோயில்லா வந்துருக்கீங்ளா மேடம் மதுரையிலே
ம் கேள்விப்பட்ருக்கே ஆனா வந்ததுதில்லை
வந்ததுதில்லயா மேடம்
ம் ஆமா கேள்விப்பட்ருக்கே பட் ஆனா வந்ததுதில்ல இந்த ஏ கே அகமது மட் தா வந்துருக்கோ ரெண்டு வாட்டி வந்துட்டு அப்டியே ட்ரெய்ன்ல வந்துருவோ அந்த கடைய சுத்தி பாக்கறதுக்கே டைம் சரியா இருக்கு அதுவே பத்தாதுன் தா சொல்லலா இதய ஊரு குளத்துக்கு தா சொன்னா நறைய கடைக்கு போலா அதே டைம்ல
மஞ்சா எப்பயுமே அந்த ஏ ரியா வந்து கூட்டமா தா இருக்கு
ம் உள்ள போய்ட்டாலே உள்ள போயிட்டாலே ஏதோ சுத்தி சுத் த்தி வர்ற மாதிரி இருக்கு ரொம்ப பெருசா
ஆமா மேடம் எப்பயுமில்ல அந்த ஏரியா மட்டு எப்பயுமே கூட்டாமாதா இருக்கு
கூட்டமாதா இருக்கு ஓ ஆனா பாருங்க வெலையெல்லா மலிவாதா கிடைக்குது அங்கெல்லா இங் ஊர விட அங்க கம்மியா தா இருக்கு டிரெஸ்
உம் அங்கெல்லா கூட இருக்குங்கமேடம் தென்காசில்லா
ஆனா அங் இருக்குறதுக் இங்க கூட தா இருக்கு
அதாங்கி
இப்ப எப்டி சொல்றது ஆ இங்க ஒரு ட்ரெஸ்சு ஆய் ருவா அந்த மாதிரி வைங்களே அதே ட்ரெஸ் உங்க ஊர் லாங்கு ஏ கே அகமதுல பாத்தீங்கன்னா எழநூறு அப்டிதா இருக்கு
அப்டிதா இருக்கு
ரூவா ஆற்நூறு அப்டிதா இருக்குமாமா இங்க எல்லா ஜாஸ்தி சார் இப்போ சொல்ல போன்னா எங்க டிரஸ்சு ஆயிரத்தி ஐநூறு ரூவா கீழ ஒரு எடுக்க முடுதா எல்லாம் ஆமா எல்லாமே ரேட் ஜாஸ்தி தா அப்றோ மதியான என்ன சாப்ட்டீங்க
இங்க சாம்பார் சோறு மேடம் நீங்க மேடம்
நா வந்து இன்னிக்கு மதியான சிக்கன் சிக்கன் க்ரேவி ஆமா சிக்கன் க்ரேவி சிக்கன் ஃப்ரை
சேரி சேரி நாளைக்கு
நாளைக்கா நாளைக்கு உள்ளது நாளைக்குதா முடிவாகு நாளைக்கு சண்டே
எப்டிங்க
இன்னைக்கே எடுத்துட்டாங்க இன்னைக்கு சாப்ட்டோ நேத்து வந்து உ எடுக் க்கலேன் சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்தாங்க நாளைக் எதாவது மீன் எதாவது வாங்க சொல்லணு
சேரி சேரி அடுத்த இப்ப வந்தீங்களா மேடம் ரீசண்டா மதுரைக்கு
ரீசண்டா வர்ல ஒரு ஒன் இயருக்கு அதி கூடவே இருக்கு
ம் வந்துட்டு போனிங்க
ஆமா அது ரொம்ப எங்களுக்கு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருது காலையில வந்துட்டு சீக்கரமா எழுந்து வந்துட்டு திரும்ப இங்க வ வீட்டுக்கு வரதுக்கே எட்ர மணி ஆகுது
ஆமாமாமா அங்கருந்து கெளம்புனாலே டைம் ஆயிருமே
ஆமா அப்ற ரொம்ப டயர்டு ஆயிருது எரிச்சலா ஆயிருது
ஒரு நாள் ஃபுல்லா ஆயிரு நீங்க வந்திங்கனா
ஆமா என்னவோ அந் கடையில கமியாதா கழிக்கற மாரி இருக்கு டயத்த டிராவல்லயே அதிக நேர எடுத்துக்கிற மாதிரி இருக்கு
சேரி செரிங்மா
அதனாலதா நா வரல
இங்க வேறெதுவு ப்ளேஸ சுத்தி பாத்துருக்கிங்ளா மதுரைல
இல்லைங் சார் அதா சொல்றன்ல ரெண்டு வாட்டி வந்திருக்கோ அந்த ஏகே அகமது ஒரு பக்கத்துல ஒரு ரெண்டு கடைக்கு போனோ அவ்ளவ்தா
வெ வேறங்கயு போல
அத தாண்டி வேற எங்கயுமே சுத்தி பாக்ல நீங்க தென்காசி சைடுலா வந்திருக்கிங்லான குற்றால மட்டும் தானா ஐந்தருவி சிற்றருவி புலியருவி அந்த
அங்கெல்லா வந்தது இல்ல மேடம் குற்றாலம் மட்டுந்தா வருவோ ஆமா குற்றாலம் மட்டு வந்துட் அப்டியே கெளம்பிருவோ
அப்படியா எங்க ஃபேமிலியோட வந்தீங்களா
ஆமா மேடா இல்ல ஃபேமிலி இல் பசங்களோட வந்தோ மொத்த
ஒ பிரான்ஸ் ஓட வந்தீங்களா எப்ப ரீச சண்டா வந்தீங்களா இல்ல எப்ப வந்தீங்க
ஆ ஆறு சிக்ஸ் மந்த் இருக்கு மேடம்
சிக்ஸ் மந்த் இருக்கும் இதுக்கப்புறம் சிக்ஸ் சீசன் நல்லா இருக்கும் ஜூலை ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல எல்லாம் நல்லா இருக்கும் சீசன் அந்த டைம்ல வந்து பாருங்க இன்னும் நல்லா இருக்கும் கிளைமேட்டு இந்த சாரல் எல்லாம் வந்துச்சின்னா குற்றாலத்துல குலிக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும்
உம் அதா இப்ப சீசன் தானே மேடம் உம் யிப்ப சீசனு
இப்போ அங்க இருக்குன்னு நெனைக்கிறன் மேக்சிமம் மலை மல பக்கத்துல இருக்குதான செய்யும் இருக்குலாம் நா போலங்கறதுனால யெனக்கு தெரியல
சேரி செரி மேடம் அதா இப்பவந்தா நல்லாருக்கும் சீசன்லா
அப்றம் சார் இதுக்கப்புறம் யென்ன வேலருக்கு யெங்கேயாது வெளிய போணுமா
ட்டுருக்கே டி ன் பி ஸ் சி க்கு ஆமா
அப் அப்படியா ஓகே ஓகே யென்ன முடிச்சு ருக்கீங்க ஹலோ
கேக்குதா மேடம் பி ஈ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கே மேடம்
ஓ பி ஈ மெக்கானிக் கலா சூப்பர் சூப்பர்
ஆமாம் மேடம் யிந்த எக்ஸாம் தான படிச்சுட்டுருக்கே கவர்மெண்ட் எக்ஸாம்
கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ஓகே சூப்பர் சார் வாழ்த்துக்கள் எக்ஸாம் நல்லா யெழுதி நல்லா வேல கெடைக்கும் கண்டிப்பா
சரி மேம் நீங்க வேற யேதாது ஒர்க் பண்ணுறீங்களா மேம்
நா வந்து பி பி ஏ முடிச்சிருக்கேன் நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார்
ஸ்கூல் ப டீச்சரா நீங்க
உம் ஆமா ஆமா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்ருக்கே
சேரி சேரி மேடம்
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு எடுக்றே
அப்படியா சேரி மேடம் இன்னைக்கு லீவு தானா
ஆமா ஹ் லாஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே ஹாஃப் டே வச்சதுனால ஆஹ் இந்த வார வந்து ஃபுல் டே லீவு விட்டுட்டாங்க சனி நாயரு ரெண்டு நாள் லீவ் அது இன்னைக்கு டையோ அப்டி டக்குன்னு போன மாதிரிருக்கு இந்த ஒர்க் நல்லா இருக்கு அப்புற மண்டேலெருந்து மறுபடியு ஸ்கூல் போனும் காலையில போணும் சாயங்கால அஞ்சரை மணி ஆயிரு வீட்டுக்கு வர்றதுக்கு
சேரி மேடம்
என்ன பண்றது அப்டியே போய்ட்ருக் ஆஹ் கவுவர்மெண்ட் இல்ல பிரைவேட் ஸ்கூல் தா ஆனா கவர்மெண்ட் கொ ஸ்கூல் வந்து அப்ரூவ்ட் ஆனதுதா எங்க ஸ்கூலு
அப்டியா செரி செரி மேடம்
ஆமா நா ஒர்க் பண்றது வந்து மெட்ரிகுலேஷன்
செரி மேடம்
ஆமா போய்ர்வானப் எங்களோட அப்டி டைம் போயிரு என்ன கொஞ்சொ கத்தணு அதுதா
ம் ஃபஸ்ட் ஸ்டாண்டட் இதுவத ரொம்ப கத்தனுமே
ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு குட்டி பிள்ளைங்களா அதனால மேனேஜ் பண்றது கொஞ்சொ கஷ்டந்தா சேட்ட பண்ணுவாங்க அது இந்தப் பசங்க தா ரொம்ப சேட்ட பிள்ளைங்க கூட அந்த அளவுக்கு சேட்ட பண்ணாதுங்க சொன்னா கேட்டுப்பாங்க பசங்க என்னதா சொ ன்னாலு கேக்க மாட்டாங்க நமக்கு அடிக்கவு மனசு வராது கொழந்தைங்க திட்டவு மனசு வரமாட்டுக்கு என்ன பண்றது பொறுமை இல்லாம நமக்கு தா தலவலிக்குது
ஆமா மேடம் அத பாக்கறதே பெரிய கஷ்டம தா
துக்கு அங்க போனா அ டைம் போறதே தெரிய மாட்டிக்கு ஈஸியா டைம் போயிடுது
ம் ஓகே மேடம்
அந்த அ பன்னெண்டு மணி வரையு கிளாஸ் இருக்கு அதுக்கப்றோ ஒரு ஒன் ஒன்ர மண் நேரோ ஃப்ரீ தா அதுக்கப்றோ ஒன்ர மணிக்கு ஸ்டார்ட் ஆகு திரும்ப மூன்ரைக்லா முடிஞ்சிரு அதுக்கப்றோ டீச்சர்ஸ்லா நாங்க உக்காந்து பேசிட்ருப்போ பேசிட்டு வீட்டுக்கு வரதுக்கு அஞ்சர மணி ஆயிரு நீங்க எதோ ஒர்க்கு போனீங்ளா எப்டி
ஆமா அந்த ஒன் இயர் அந்த ஒரு சர்வே ஒர்க் பண்ணோ எலெக்ஷன் சர்வே
அப்பிடியா ஆஹா ஓகே ஓகே
சைடா பாத்துட்டு இத கொஞ்சோ படிச்சுட்டு இருந்தே மேடம்
ஓ சூப்பர் சூப்பர் இந்த ஃபாரின் ட்ரை பண்றது அதெல்லா இல்லையாங்க அங்கெல்லா இருக்காதா
பண்ல மேடம்
ட்ரை பண்ணல
பண்ணல மேம்
ம் எந்த ஊரு மதுரை மது
ஆ மதுரை மேடம்
இல்ல நெறய பேரு படிச்சிட்டு ஆ வெளிநாட்டுக்கு தான போவாங்க இ ங்கல்லா படிச்சு முடிச்சோன்னே ட்ரைனிங் போறாங்க அதுக்கப்பறோ வெளிநாடு போயர்றாங்க போயிட்டு ரெண்டு வர்ஷோ இருந்துட்டு அதுக்க ப்பறோ வராங்
ஆமா அந்த மார் இன்ட்ரஸ்ட் இல்ல மேம் இங்கயே தா மேடம் உள்ளூர்லே வேல பாக்கனு
நல்லதுதா இங்கருந்து ஊர வீட்ல இருக்கறவங்களெல்லா பிரிஞ்சு அங்க போயிட்டு ரெண்டு வர்ஷோ கஷ்டப்பட்டுட்டு என்னடா வாழ்க்கங்கற மாதிரி ஆயிரு இந்த வெள்நாட்டு வாழ்க்க ஓகே நா உங்களுக்கு க்கு மீண்டும் அடுத்த கால்ல கூப் பிடுறே ம் ம் தேங்க்யூ நன்றி ம்